என்னடி என்ன பண்ற பிஸியா
ம் இல்ல இல்ல நான் ஃப்ரீதா இப்பதா வேலெல்லா முடிச்சுட்டு உட்காந்துருக்கே
சேரி சேரி நானு இன்னிக்கி சரியானா வேலதா ஒண்ணுல்ல வீடு க்ளீன் பண்ணிட்டு ஆமா வீடு க்ளீன் பண்ணிட்டு குக்கிங் பண்ணிட்டு அப்டியே ரொட்டின் இப்ப சாய்ந்தரோம் ஈவ்னிங் போல காளான் செய்வோ ரோட்டு கட ஸ்டைல் காளான் இருக்கும்ல கேள்விப்பட்ருக்கியா
ம் ஆமா ஆமா தெரியும்
அது கூட கேபேஜ்ல பண்ணுவாங்கல்ல அதுதா அது பண்ண அது பண்ண ஈவ்னிங் சாப்டுட்டு அப்டியே வெளில போயிட்டோ
ம் பரவாயில்லையே வீட்லயே செஞ்சீங்களா
ஆஹ் நா பண்ணுவ
ம் ம் ஓட்ட அப்டியா நா வந்து இந்த ஸ்கூல் காலேஜ்லா படிக்கும் போது அந்த ரோட்டு கடையில இருக்கு அங்கதா சாப்பிட்டு இருக்கே நா ட்ரை பண்ணதுலா இல்லை
பண்ணிப்பாரு செம டேஸ்ட்டா இருக்கு கேபேஜ் தா ஃபுல் அண்ட் ஃபுல் காளான்லா சும்மா சொல்றது அதுல காளானே இருக்காது
அப்டியா நா காளாந்தான்னு நெனச்சுட்டு ஏமாந்திருக்கே
சின்ன பிள்ளைல அப்டித்தா நினைச்சிருக்கே அப்புறம் நம்ம பண்ணு போதுதானே வீட்டுல பண்ணி சாப்டோனா கொஞ்சோ ஹெல்தி இல்ல அது எப்டி இருந்தாலு சோயாசாஸ் அதெல்லாம் சேர்க்கறதுனால அவ்ளோவா ஹெல்தி சொல்ல முடியாது பட் ஓகேதா ஆசைக்கு ஒரு எப்பயாச்சு ஒரு தடவை சாப்படலா
ம் ஆமா ஆமா எப்பயாச்சு ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாறி சாப்டலா ம் ஆமா செம வெயிலா இருக் க்கு சுத்தமா ஃபேன் போட்டு உக்காந்தாலுமே வேவையா இருக்கு
ஆஹ் ஃபேன் ஓடுதானே தெர்ல நானு அப்பப்ப பாப் இப்ப மேல எப்டி திரும்பி திரும்பி ஓடுதா
கரண்ட் வேற போயிட்டே இருக்கு அது வேற
ம் கரண்ட் போச்சே இங்க நா பாத்தீங்கன்னா ஏசி ஓடிட்டு தா இருக்கு ரூம்ல பயங்கர கால்ல எழுந்திரிச்சு போடு போது அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு மதியானம் ஓடுது திருப்பி நைட் ஓடுது
உம் கரண்ட் பில் எக்கசக்கமா ஆகிடு போலயே
அப்டிதான் பயங்கரமா ஆயிடு நம்ம அப்புறோ என்ன பண்றது பயங்கர ஹாட்டா இருக்கு செரி அதா நானும் பாத்தேன் சரி நீங்கள போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு வரலாம் அப்டின்ட்டு இப்பதா போயிட்டு சாப்பிட்டு வந்தோ
உம் ஆமா நடக்குதா இந்த மாதிரி கிளைமேட்கு ஏதாவது ஜில்லுனு ப்
இப்டி கிளைமேட் மாறுதுன்னு சாப்ட்டோனா சளியு புடிச்சிக்குது
ஆஹ் அதுவு கரெக்ட் தா ஆனா வந்து நான் நேத்து தான் ஆர்டர் பண்ணே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்ட்டே போய் வாங்கறது கூட தெம்புல இல்ல எனக்கு
உம் கரெக்ட் தான் நானு சம்டைம் ஆர்டர் போடுவே இன் என்னமோ ஒரு மாரி வீட்டுக்குள்ளயே இருந்த மாதிரி இருந்தது ஒரு ரிலாக்ஸா இல்ல
ஆமா சும்மா வீட்டுக்குள்ள இருந்தே அவ்வளோ இதுவா இருக்கு கு அவளோ வெயிலா இரு
உம் வீடு வே வீடு வீட்டுல வேல இதேதா நம்ம நாலு சுவத்துக்குள்ள இருக்கிற மாரி இருக்கு சரி ஓகே இன்னைக்கு எதா வாக்கிங் மாரி போலான்ட்டு நியர் பைல போயிட்டு ஐஸ் கிறீன்ஷாப் போயிட்டு சாப்ட்டுட்டு வந்தே உம் நீ என்ன அப்ப நா இனி் எது ஸ்னாக்ஸ்
ஆஹ் நா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடல ஆஹ் ஸ்நாக்ஸ் சாப்ட்டே இது பக்கத்து தெருவுல வந்து பஜ்ஜி எல்லா போடுவாங்க அதுதா சாப்ட்டே செய்யறதுக்கு சுத்தமா இதுவே இல்ல எனக்கு கிச்சன் பக்கம் போனாலே அனலா இருக்கு டின்னர் செய்யறது தா இனிமே இதுக்கப்புறம் அதுக்
நைட் என்ன டின்னர் பிளானு நைட் என்ன டின்னர் பிளா ப்ளானு
நா நா நா இதா சிம்பிளா செஞ்சுக்கலானு இருக்கே தோசையே சுட்டுக்கலான்னு இருக்கே நா
சேரி சேரி தோச சட்னியா இல்ல வேற எதுமா
சட்னி தா கெட்டு சட்னி வச்சுக்கலானு
சேரி சரி உம்
உம் ஆமா அதுக்கு மேல எதுவு செய்றதுக்கு இல்ல
உம் நானே இன்னைக்கு தோசதா மதியானம் ஃபிஷ் கொழம்பு வச்சேனா
ஆஹ் அதுவே வச்சுக்கலா இப்ப நைட்டுக்கு ஆனா இந்த ஃபிஷ் கொழம்புல்லா ஆமா இந்த ஃபிஷ் கொழம்புல்லா அடுத்த நாள் சாப்ட்டா இன்னு செமையா இருக்கு டேஸ்ட் ட்டு
ஆமா அத சூடு பண்ணி வச்சோனா மறுநாளக்கி வேற லெவல்லருக் குல்ல
ஆமா ஆமா
உம் நானு ஆமாமா கரெக்ட் ட்டு அது அப்டி நாளாக நாளாக நாளைக்கு இன்னு நல்லாருக்கு அதுக்கு அடுத்த நாள் இன்னு நல்லாருக்கு
உம் ஆமா ஆமா கரெக்ட்டுதா அதெல்லா செஞ் நா நாலு நாளைக்கு வச்சு அது ஃபுல்லா காலியாகற வரைக்கு சாப்டுவே
ஆமா ஆனா அவ்ளவு நாளைக்கு இருக்கவு இருக்காதுல்ல எல்லாரு சாப்ட்டோனா இருக்கவு இருக்காது
ம்மா ஆமா ஆமா அதுவு கரெக்டு தா
அதனால இன்னைக்கு நைட்டுக்கு வந்து தோச பிளஸ் ஆஹ் கொழம்பு ஃபிஸ் கொழம்பு அவ்ளவுதா
ம் நா வேற இன்னைக்கு வந்து இந்த துணியெல்லா அவ்ளோ இருந்துச்சு வாஷ் பண்ணாம வச்சுருந்தேன்னா அந்த நாலு நாள் துணியே அவ்ளோ இருந்துச்சு அது காய போடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கு டெரஸ் போய்தா காய போட்டேன்
அச்சச்சோ
ஆமா வெயில் கொளுத்துதா அப்டியே
ஆமா ஆமா நீங்க டைமிங்ல பாத்தீங்கன்னா அந்த மெளகா மல்லிலாம் காயப்போடுவாங்க பாரு அப்டி போட்டா அந்த டயத்துலலா நல்லா காஞ்சிரும்
ஆ ஆமா ஆமா
ம் மெளகா மல்லி கூட இந்த வடகத்துக்குலா போடுவாங்கல்ல
ம் ஆமா ஆமா ஆனா நாங்கலா பண்றதுல்ல ஜஸ்ட்டு வாங்கிட்டு அப்டியே ரெடிமேட்ல வாங்கி அப்டி இது பண்ண அரைக்க குடுத்துடுவோ
இல்ல சில்லி பவுடர் சில்லியெல்லாம் பவுடர் வந்து நம்ம வீட்ல பிரிப்பேர் பண்ணாதான ஹெல்த்தியாருக்கும் கொஞ்சமாச்சும்
ம் ஆமா அதா ரெடிமேட்ல வந்து இது மிளகா வாங்கிடுவேன் மிளகா வாங்கிட்டு அரைக்க வெளியவே குடுத்துடுவோம் அப்போ கொஞ்சோ
ஆமா ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு ம் அப்டிதா அப்டிதா நம்மளுமே வந்து நல்லா ட்ரை அ வெளில வெயில்ல போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்பறோ ஆ நம்ம அந்த மில்லு மாரி குடுத்து அங்க அங்க அரச்சிட்டு வந்துரது
ம் ஆமாமா ஆனா அதுக்கே வந்து அவ்ளோ காசு கேக்குறாங்க தெரியுமா அறுவது ரூவா அந்த மாரி கேக் க்றாங்க
அப்டியாம்மா ஆ எனக்கு மோஸ் லி பாத்தீங்கனா அங்க வீட்ல இருந்து குடுத்து உட்ருவாங்க அம்மா வீட்ல இருந்து எப்பயுமே மெளகா மல்லி எல்லா குடுத்துருவாங்க ஆ சோரினா இங்க மோஸ் லி அரைச்சதில்ல அந்த அளவுக்கு அரைச்சதே இல்ல அவ்ளோதா ம் நேத்து நைட்டு் பண்ண ம் அது ஆமா ஆமா அது நா ரெண்டு பேர் இருக்கறதுனால மிக்சிலே போட்டுப்ப பெரிய ஜார் இருக்குல்ல
ஓ ஓகே ஓகே நா இந்த கிரைண்டர்லா வாங்கிருந்தனா அந்த கிரைண்டர் அவ்ளோ சூடாகுது அரைக்க அரைக்க
ம் கரெக்ட்டு ஆ அப்டி அப்டி அர அப்டி சூடா சினா ஐஸ் க்யூப்ஸ் போட்டீங்கனா நல்லாருக்குமே
அப்டியா ஐஸ் க்யூப்ஸ் போடுவாங்ளா
ஆ நல்லா பஞ்சா இருக்கு ட்ரை பண்ணி ஏனா ஹீட்டுக்கு நானே இப்போ ரொம்ப மிக்ஸீல பண்ணுவனா ஒரு ஒரு மிக்சில ஒரு நாள் அரைக்கிற அப்பனா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கிட்ட இருக்கு ரெண்டு பேர் இருக்கதுனால இருக்குந்தா ஃபோர் டேஸ் இருக்கு என்ன பண்ணுவா ஆ நம்ம மிக்சியில அ அடிக்கும் போது அப்போ உனக்கு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ரெண்டு மூணு க்யூப்ஸ் போடுவேனா கொஞ்சோ அது ஹீட் கொறைக்கு
ஆ ஓகே ஓகே புரியுது ம் நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ பண்ணிப்பாரு பண்ணிப்பாரு நல்லாருக் ஒனக்கு இட்லியு நல்லா இருக்குந்தா ஆனா
ம் ஆமா ம் ஆ இட்லி வந்து வீட்ல செய்ற மாவுலதா நல்லா இருக்கு வெளியெல்லா வாங்கி
ஆஹா ம் கல்லு மாறியாயிடு டேஸ்ட் டு இருக்காது பஞ்சு பஞ்சா இருக்காது கல்லா இருக்கு புளி க்கு என்ன
ம் ஆமா ஆமா
மோஸ்லி நம்ம எப்பயாச்சு ம் மா ரொம்ப ரே ருதா நானே பாத்தீனா எப்பயாச்சு தா மாவு வாங்கி ஆ இட்லி ஊத்த மாட்ட அது தோசதா
ஆ ஆமா எங்க வீட்ல ஜாஸ்தி தோச தா சாப்டுவாங்களே இட்லி அவ்ளவா சாப்ட மாட்டாங்க
உம்
அப்படி அப்படி செஞ்சா வந்து ஆளுக்கு அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க
ஆஹ் கரெக்ட்டு அதே மாரி பாத்தீன்னா இட்லி பண்ணா நா நா என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி ஆஹ் ஒயிட் குருமா இருக்குல்ல சிக்கன் போட்ரு க்கு மட்டன் போட்டுருக்கு ஒயிட் சில்லி பன்
உம் கேள்விப்பட்டிருக்கே
ஆஹ் குருமாவ ஒயிட் கலர்ல இருக் குல்ல தேங்கா போட்டு தேங்கால்லா அரச்சு ஊத்தி அந்த மாதிரி பண்ணுவே ஆஹ் அது பண்ணுவே அப்படி பண்ணா கொஞ்ச சாப்பிடுவாங்க மத்தத வர அந்த இட்லி னி அதெல்லா புடிக்காது
உம் இங்க வந்து சாம்பாரு சட்னி ரெண்டுமே வச்சா சாப்பிடுவாங்க
உம் அந்த சிக்கன் சாம்பார் தன
ம்மாமாமா
ம் அது நல்லாருக்கூ
உம் இந்த இடியாப்பம் ம் இந்த இடியாப்பம் கூட சாப்டுவாங்க
உம் இந்திடியாப்பத்துக்கு தேங்கா பால் தேங்கா பால் குருமா சாப்டம் குருமா தா சாப்புடுவிங்ளா
ஆமா குருமாதா சாப்டுவ இல்லாட்டி ஜஸ்ட் மசாலா மாதிரி செஞ்சு சாப்டுவோ காரமா
ம் ம் அதுவு நல்லாருக்கூ குருமாவு நல்லாருக்கு பட் ஆனா தேங்காய் பால் இருந்தானே ரொம்ப நல்லாருக்குல்ல
ம் அப்டியா இங்க யாரு சாப்ட மாட்டாங்களே
தேங்கா பால் தேங்கா பால் சாப்பலா இல்லாட்டி தேங்காவ நம்ம நார்மலா திருவி பூவ தேங்காவோட பூ இருக்குல்ல தேங்கா திருவுவோல்ல தேங்கா அமா அதுவு சக்கரையும் போட்டு நம்ம இடியாப்பத்துல அப்டியே சாப்ட்டோன்னா அதுவு செம்ம டேஸ்ட்டாருக்கு
உம் அப்டியா நா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்றே
ட்ரை பண்ணி பா உம் சும்மா ஒரு மூணு மூணு இடியா ப்போ பீஸ்ல நீ அந்த மாரி தேங்கா திருவி போட்டு ஜீனி கூட சாப்டீன்னாலே செம்ம டேஸ்டாருக்கு நல்லா ஃபஸ்ட்டு இடியாப்பத்த உதுத்துக்கணு கையாலயே நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறோ நீ தேங்கா ப்ளஸ் ஆ சக்கர லைட்டா போட்டு அத நீ சாப்ட்டு பாத்தீனா செம்ம டேஸ்ட் அது வந்து சாப்பாடு மாரி இருக்காது அது ஒரு மாரி நல்லாருக்கும்
ம் ஸ்வீட் மாரி இருக்குமா ஆஹா கொழ்ழுக்கட்டே ம் ஓகே ஓகே ஆஹ் கொழ்ழுக்கட்ட சாப்ட்டுருக்கே
ம் அந்த உள்ளுக்குள்ள பூரண கொழ்கட்ட ம் அ அது நல்லாருக்கு அந்த மாரிதா கு கிட்ட தட்ட டேஸ்ட்டு பட் நல்லாருக்கு அத விட நல்லாருக்கு உம் நைட்டுக்கு தோச போடணு நானு
னு இடியாப்பம் கீழ வித்துட்டு வருவாங்கள்ல
ஆமா ஆமா ஆமா அவுங்க இடியாப்போ அப்டின்பாங்க மின்னல் மாரி இந்த பக்கோ போய்டுவாங்க
ஆமா ஆமா சம்டைம்ஸ் ஆகு அவுங்க வந்து அவுங்க நம்பர் வாங்கி வெச்சுக்ட்டே நா ஒரு வாட்டி ஆ எப் ப்பயாச்சு தேவன்னா அவுங்ககிட்ட கால் பண்ணி கேப்பே இந்த பக்கோ வருவீங்ளாணா வந்தா அப்டியே வெய்ட் பண்ணுங்கணா நா வாய்ங்கிறே அப்டின்ட்டு
உம் இல்ல இல்ல நா சவுண்டு கேக்கமோதே வெள்ல திரும்பி பாப்பே ஆளே காணோ மின்னல் மாரி பே டுவாங்க திருபி மறுப்டியு ஒரு சவுண்டு வரு ட்ருக்காது அந்த மாரிதா நா நெறையா தடவ பண்ணி போடா எனகு வேண்டவே வேணா அப்டின்ட்டு அப்டே போய்டுவே
ஆமா நெறயவாட்டி எனக்கு ஆய்ருக்கு இந்த மாரி அதுக்குதா நம்பர் வாங்கி வெச்சுக்கிட்டே நா
கரெக்ட்டு கரெக்ட்டு அங்க வீ ட்லியு அப்புடிதா வாங்கிவச்பாங்க எப்பயாவ ச்சு இது வந்து எப்போனா ஒரு ஃபிப்டீன் டேஸ் ஒன்ஸ் கன்ஃபாம் வந்து ம் அவுங்க அவ் வீட்லெல்லா வந்து எப்டினா இடியாப்போ சாப்டுவாங்க ஒரு நாள் நீவு அந்த மாதிரி ஓகே ஓ சேரி நீ பாரு நீ சாப்புடு ஓகேயா நானு ஓகே பாய் வக்கிறே ம்